அ சொல்லுங்க மேம்
இல்ல ரெண்டுவாட்டி நடந்துக்னே இருந்தா இவ நாங்க என்ன பண்ணோ அமைதியாவே இருந்தோ ஒடனே வந்து காசு கீழே விட்டுட்டா அவ கண்டுக்குல அத இவன என்ன பண்ணாங்க டக்குன்னு எங்க அத்த வந்து ஆ அதுல்லா பாத்ருந்தார் போனாங்க தூக்கி எத்து வெச்சுக்குணு எத்து வச்சுகுணு என்ன பண்றான்னு பாக் லான் சொல்ட்டு நாங்களு அமைதியாவே இருந்தோ இவ ஷர்ட்லா மாட்டின்னு வந்ட்டா வந்ட்டு ப மாவு பக்கிட்லா எத்துனு போறேன் சொல்ட்டுருக்கா காசு வாங்கிட்டியாடான் சொல்ட்டு எங்க அம்மா கேட்டாங்க ஒரு வார்த்த
சும்மா உங்க அம்மாக்கு தெரிஞ்ஜி
ஆ எங்க அம்மாக்கு தெரிஞ்சுல எங்க அம்மாக்கு தெரியாது ஆ தெரியாது எங்க அம்மா சும்மா கேஷ்யுலா கேக்குறாங்க
ஆ
அவ்ளதா எங்கிட்ட எங்க காசு குத்தே கொடுக்கவே இல்லியே அதுதா நா தா உக்காந்து இருந்தே சிரி க்கிறோ எங்க அப்பாக்கா எங்க அப்பாக்கு தெரியாது எல்லா காசு குடுத்தது மட்டு தா தெரியு நாங்க எத்து வெச்சதுலா தெரியாது அவருக்கா டென்ஷன் ஆயிட்ச்சு உஹ வராரு அவரு ஜேட்டுக்கு நின்னு ஒன்னு இவனா அச்சு பேச்றா எங்கிட்ட நீ குடுக்கவே இல்ல குடுக்கவே இல்ல நா சொல்றே ஏ அவர் தாடா குட்த்தாரு நா கூட பாத்தேடான்னு சொல்ட்டு அப்ப நீ அணைக்கு கூட ஆதார் கார்டு பண்ணும் போது கூட இப்டிதா பண்ணியிருக்க போல எங்கயு வுட்டு வந்துட்டுன்னு சொல்ட்டு சொல்றே அதெல்லா நீ அது கூட கூப்டாத இதன்னு சொல்ட்டு சொல்லினுருக்கா என்கிட்ட ஒன்னே நீ குடுக்கவே இல்ல நீ எங்கிட்ட குடுக்கவே இல்ல நீங்க எப்பவுமே இப்டித்தா பண்றீங்களா சொல்லிருந்தா ஒன்னே நா என்ன ஒண்ணு அப்டியா செரிப்பா செரிப்பானு சொல்ட்டுஒக்காந்துகினோம் அப்றம் எல்லாரையு வந்து நிக்க வச்சுட்டு தோ அங்க கீழ கெடக்குது அவன் நீங்க குடுத்தத கூட மதியில கீழ போட்டா இப்ப என்னானா குடுக்க வே இல்லன்னு சொல்லிட்டா அப்றம் ஒரு மாரி மழு பி சிச்சுகுன்னு ஏய் நீங்க தூக்கி வச்சீகுன்னு என்கிட்டயே போங்காட்டோ வெளாடாதிங்க சொல்ட்டு சமாளிக்கிறா வேற சிரிப்பு எங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அப்டி டென்சனாயுருச்சு அமைதியாரு ட்டாரு அப்டியே
தரமா பன்ட்டுகிறப்பா வீட்ல
ஓ ஒவ்வொரு நாளு ஃபண்ணா தா இருக்கு
ஏ அவே இப்டிருக்கா
எனக்கு இப்போ நீ சொல்றியே இப்போ அந்த இவ கிரௌனுக்கு பண்ணா தெரிமா
புரில
கால் பண்றதுக்கு கிரௌனுக்கு இப்போ அந்த எவ்ளோ நேரோ தெரிமா இருக்கு ஒரு ஹாஃப் நவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு இல்லன்னா ஹாஃப் நவர் இருக்குடி நா அப்டிக்கா போய்ட்டு அவ நா எங்க எங்க அம்மாகிட்ட கேக்குற அவ என்ன பண்றா பேசிட்டுதா இருக்கானான்னு கேக்குற கேம் வெளயாடினு உக்காந்துன்கிறாம்மா சொல்டு சொல்றங்க எனக்கு எவ்ளோ டென்சனாகு நா கேக்குற வந்து நா வந்து அவனு தா வந்து கேட்டேன் கேட்டதுக்குல தெரில அவ பண்ணவே இல்ல நா கேம் வெளாட ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்றா கேஷுவலா எனக்கு டென்சனாயிடுச்சு கத்துறே
அவ இவ பன்னுவான்னு வெயிட் பண்ணுவான்ல
ஆ அவ ஒரு பக்கோ அவளுக்கு சைலன்ட்ல இருக்கு போனு என் போனுக்கு கால் பண்ணிரு கா எங்க அப்பா ஃபோனுக்கு கால் பண்ணிருக்கா ஏ நா எப்பவுமே வந்து சைலண்டுல போட்ருவ ஏன்னா நாய்ஸ் கேக்க கூடாதுல்ல அதனால நா பேசின்னு இருந்தனால நா என்னா பண்ணிட்டே அ சைலண்டுல எடுக்காம அப்டியே சார்ஜ் போட்டு போயிட்டு இவ ஒரு போனை மட்டும் பக்கத்திலயே தா இருக்கு ஆனா அவர் அட்டன் பண்ல அவ்ளவு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு எனக்கு கோவம் வந்தது பாரு கேட்டே நல்லா அதுதா திரும்ப கால் பண்ணி கேட்டதுக்கு தா அவ வந்து வேணா அப்டினு சொல்லிட்டா இல்லன்னா அவள்தா அந்த அம்மா வெச்சு செஞ்சிருப்பா உன்ன செம்ம டென்சன் ஏத்தி விட்டான் எனக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு அவ முன்னாடியே வந்து அந்த மொட்டை மாடில எனக்காக வெயிட் பண்ணிதா ஒரு மாற் கோல்ட் ஆயிச்சு அவளுக்கு
ஐய்யய்யோ ம்
ஆ அதுனால தான் வந்து நா என்னா பண்ணேன் டக்குன்னு பேசின் ஒரு கால் மட்டும் பேசி தா அவங்ககிட்ட இது பண்ட்டு போயிட்டேன் நான் வேலை செரி உ நா எதுமே நா சொன்னே அப்பவே உன்னால முடிஞ்சா பண்ணு இல்லன்னா வேணா விட்ரு போய் ரெஸ்ட் எடுங்கனு சொன்னே இல்லடி எனக்கு ஒரு மாறி இருக்கு நா எதுக்கோ பேசுறேன்னு சொல்ட்டு சொன்னா சரி ஓகே அதுனால தா நா இது பண்ணுனே அ அப்றோம் பாத்தா செரி அ அதுக்கப்றோ இல்லடி நா போறேன்னு சொல்ட்டு சொன்னா பரவால்லன்னு சொல்ட்டு தெர்ல அப்பறமா தா பேசுவா அவ அவளுக்கு ஒடம்பு செர்ல அவுங்க அம்மாக்கு ஒடம்பு செர்ல அவுங்க அக்காக்கு ஒடம்பு செ
அ அவ அக்காக்கு வேற பீரியட்ஸ் மேம் சப்போட்டே இல்ல அதுக்கு
சும்மாய்த்தே ஒரே அடியா வீட்ல தா வீட்ல இருக்குறது தோடியு ஹாஸ்பிட்டல்ல தா நெறைய நேரோ இருப்பாங்கன்னு நெனைக்குறே உங்க வீட்ல எப்டி
நா அதேதா ஆயாவந்து சுகர் பேசன்ட்டு அப்பா இடுப்புவலி பேசன்ட்டு நா என்னா ரகோன்னே தெரியாது ஏ தங்கச்சி வீசிங் பேசன்ட்
ம்
ம்
யா
அவ்ளோதா நா பாரு நா போன வருஷத்துல இருந்து ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் கையாதா சுத்தின்னுயிருக்கே ஃபர்ஸ்ட்டு என்ன ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சாங்க அப்பறோ எங்க அப்பா படுத்துருந்தாரு ஹாஸ்பிட்டல்ல அதுக்கப்பறோ இதோ இப்ப ஏ தாத்தா இதோ இப்ப இன்னொரு தாத்தா
நானு ஹாஸ்பிட்டல் போவே ஆனா ரேரு ரொம்ப வய்ப்பாயிருந்தா தா அது கூட இன்னா ஒரு வாரோ அவ்ளதா எனக்கு இந்த வருஷ தொடக்கத்துல இருந்து அவ
பாக்க வர்ல தெரியுமா அப்புல்லா சொல்லின்னு இருந்த நானு எல்லய் வர்ல ஓ தங்கச்சி ஏ கூட வேல பாக்குறவங்க ஒரு மாசோ வேல பாக்குறவங்கல்லா வந்து இருந்தாங்க அப்டின் சொல்லி இருந்தே பாரு
ஆமா
எப்ப உ கோப்ரேசன் நடந்துச்சா எனக்கு தெரியாதுன்னாரு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங் ளா எனக்கு தெரியாது அப்டின்னாரு நா அவசியோ தெரிஞ்சுருந்தா என்னாப் பண்ணுவீங்க ஏதாச்சு பேசுவாரு
ம்
ஒரு மூணாவது மனுஷங்க மாறி வந்து பாத்துட்டு போயிருக்காரு எப்டி வந்துருப்ப நீ என்ட்ட பேசவே மாட்ட ரெண்டு பேரும் சண்டைல இருக்கோமே ப்படியு வந்து பாத்துருப்பேன்னு சொன் அதெல்லா இல்ல மேடம் வந்துருப்பே மேடம் ஆனா மூனாவது மனுசங்க மாறி வந்து பாத்துட்டு ஹாய் ஃபாய் சொல்ட்டு போயிட்டு பண்ணு அதெல்லா எனக்கு குடுக்காத கெளம்பு காத்து வர்ட்டும் அப்டின் என்ன சொல்லுது சி ம் பய்ந்துட்டே
ஏ வீட்ல வந்து ஏ அதா எனக்கு தெரிஞ்சி ஒரு அந்த வீடு வித்தோல்ல அதுல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயி அப்பத்துல இருந்துதா கொஞ்சோ அதுக்கு முன்னாடியில இருந்தா கொஞ்ச இதுவா இருந்தது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்லதா இருந்தோமே
ம்
அப்டியே எனக் காண்டாவும் எனக்கு அதுக்கு முன்னாடி அப்டிலா ஆனது ஏனா இது வரைக்கு என் லைஃப்ல அப்டி நா பாத்ததே கெடையாது ஒரு அட்மிட் அட்மிட் அட்மிட்ன்னு எனக்கு எதோ ஒரு மாரி இருந்தது எனக்கு ஒரு மாரி என்னடா இது அட்மிட் அட்மிட் இது வரைக்கு நான் குடும்பத்துல பாத்ததே கடையாதே சொல்ட்டு ஏன்னா எங்களுக்கு யாருக்குமே ஒண்ணுமே கிடையாது எந்த கேடு காலோ வந்தாலு தட்டி வுட்டுறது போனோமா சும்மா செக்கப் பண்ணோமா ரெண்டு மாத்திரய வாங்கி வாய்க்குள்ள போட்டோமா ஒரே ஊசிய போட்டு வுட்டாங்களா அடா முடிஞ்ச்சி கத எனக் அதெல்லா
நானுமே பாத்ததில்ல இப்பதா
அதுதா அதே மாரி எனக்கு அந்த ஃபீவர் கூட வந்தது தெரிமா நா கூட சொன்னேனே டுவெல்துல அது கூட நா அட்மிட் ஆகணு ஆனாலு எங்க வீட்ல அட்மிட்டே ஆக விடல என்ன இல்ல தேவல்ல பண்ண தேவல்லன்னு சொல்ட்டு என்ன வீட்லே எப்டி எனக்கு செரி ஆய்ச்சுன்னு எனக்கே தெரியாது எங்க அம்மாதா செரி படுத்துறாங்களே அத ஆனா செரியாயிட்டே என்ன பிளட் டெஸ்ட் மட்டு நடந்துங்குனே இருந்தோ பிளட் குத்துக்குணு எப்ப பாத்தாலு குத்தி குத்தி எத்துப்பானுங்க பிளட்ட ஆனா என்னோ கடைசி வரைக்கோ ஒன்னு சொல்லவே இல்ல எனக்கு என்ன ஃபீவர் இருக்குன்னு கடைசியா சொன்னானுங்க ஏதோ டெங்குவோ டைஃபாய்டோ இந்துதுன்னு
சேரி இதுக்கப்பற தூங்கலா
ம்
இதுக்கப்பறோ தூங்கலா
புரில
இதுக்கப்பறோ தூங்கல
சேரி ஓகே
தல வலிக்குது கால்ல எந்திரிக்கணுமா முடியாது அப்பறோ
ஆமா ஆமா நீயு போனவ போயிட்டு எப்ப வருவே
தெரில நான் சொல்றே நா இப்ப கொஞ்ச கோவத்துல இருக்கே அதே கோவத்துல நாளைக்கு இருந்தேன்னா போன வேகத்துல ரிட்டன் வந்துருவே ஒரு மய்யட்னே
அப்ப அதே கோவத்திலே இரு
போய் போன்லா பண்ணி எழுப்பலா மாட்டே நானு ஆமா நானே ஸ்ட்ரைட்டா பேங்குக்கு போயிட்டு இப்ப சொல்ட்டு அதா கட் பண்ணே நானு நாளைக்கு நா யாரையு போன் பண்ணிலா வழி தெரியு நா போய் பேங்க் ஓப்பன் பண்ட்டு நா கெளம்பிடுவே எனக்கு வழி தெரியு என்ன யாரு கூட்டு போய் கூட்டு வரனுன்னு அவசியோ கெடையாது
ம்
பேங்க் ஓபன் பண்றது அத்துக்கு தானே வரணு நானு வேற ஒண்ணு இல்லலே நா பாத்துக்கிறே அப்ப எ வேலய நீங்க ஒங்க வேலைய பாரு
ம்
ம்
அப்ப கூட நாமினி இவ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ட்டியா
ஒன்னா போனம் எங்க அம்மாவா கூட்டிட்டு எனக்கு எயிட்டீன் பிளஸ்ல நாமினி கூட இருக்கணுனு அவசிய இல்ல
ஓகே ஓகே அப்ப கூட கேப்பாங்கல்ல நாமினி
எ அம்மா இருக்காங்க
உங்கா ஓ உங்க அம்மா இருக்காங்ளா அங்க
ஆமா நல்லா கெடையாது இங்கயு கூட்டோ கேட்டா பாத்துக்லா
அ
கேட்டா பாத்துக்லா
எம் பேரு போட்டுக்கலா அது ஒன்னு பிரச்சன இல்ல சைன் கேப்பாங்கல்ல
ஆஹா அதெல்லா கேக்க மாட்டாங்க கேட்டா நானே போட்ருவே போ
இல்ல எனக்கு ஓப்பன் பண்ணாங்களே இப்பதா எயிட்டீன் பிளஸ் இப்பதானே பண்ட்டு வந்தே நா அப்ப வந்து அந்த அக்கா கேட்டாங்க ஏனா இன்னது நாமினி யார்மா அதுன்னு கேட்டாங்க வேங்க வெள்ல இருக்காரு இவரு தாங்கனு சொல்ட்டு சொல்லிருந்தே அப்றோ வந்து ஒரே ஒரு சைன் போடுப்பா அப்டின் சொல்ட்டு சொல்லிருந்தாரு எங்க அப்பாவ அப்பற வந்து எங்க அப்பா சைன் போட்டாரு அதுக்கப்பற என்னதா எந்தெந்த எடத்துலயோ சைன போடு போடு போடு போடு போடுன்னு போட்டு வாங்குனானுங்க
நா எங்க அம்மா சைன் கேட்டா நானே போட்ருவே
எங்க அப்பா சைன் நானே தா போடுவே
இருந்தாலு ஒரு மரியாதைக்கு இதோ இருக்காரு போடுங்க அப்டின் சொ
ஆ அ அ சொல்றது
அது என்னவோ உண்மதா நானு அப்டிதா பண்ணுவே எங்க அப்பா சைனு போடுவே எங்க அம்மா சைனு போடுவே எங்க ஆயா சைனு போடுவே
நாலா மோஸ்டா எங்க காலேஜுலலா எல்லா எல்லாத்துலயுமே நாந்தா சைன் போட்ருப்பே
ஆ நா அள்ட்டி என்னா பண்ணுவே ரிப்போர்ட் கார்டு எட்த்துன்னு வருவே
ம்
சைன் வாங்க மறந்துருவே
ம்
இன்னா பண்ணுவே ஸ்கூல்ல பெஞ்சு வெள்ல வச்சு சைன் போட்ருவே வீட்டுக்கு வந்து சொல்லுவே ரிப்போர்ட் கார்டுல சைன் வாங்க மறந்துட்டே நானே போட்டு குட்த்துட்டேன்னுவே வீட்டு்ல வந்து சொல்லுவே நா சைன் போட்டு குட்த்துட்டே எங்க அம்மால அம்மா சைன் வாங்க மறந்துட்டமானே அடிப்பாவினு நானே போட்ட மா அத நீயே போட்டியா அப்ப செரி விடு வா போலா அப்டின்வாங் உண்மைதா
எங்க எங்க வீட்ல வந்து செக் பண்ணுவா